ஹலோ
கேக்குதா டா
ம் கேள்வி
பண்ற
த இப்ப தா தூங்கி எந்துருச்சே ஒம்போ மணிக்கி ஆன்லைன் கிளாஸு
காலேஜ் கிடையாதா
காலேஜ் கிளாசதா ஆன்லைன் கிளாசா மாத்திட்டாங்க இதுக்கு அப்புற அந்த கிளாஸ் கெடையாது
எத்த நாளைக்கே
என்னது
ஆன்லைன் கிளாஸு
இன்னைக்கு மட்டு தா டா இன்னைக்கு லீவ் விட்டாங்களே
ம் ஃப்ரெஷ் வராங்கள அதனாலையா
அதால எங்களுக்கு ஆன்லைன் கிளாசா மாத்திட்டாங்க
ம்
இன்னைக்கு ஆறு பீரியட் முன்னாள் ரெண்டு பீரியட் இப்ப அர பீரிய வச்சுட்டாங்க
ஏ சித்தப்பா அவ எ ஃபோன் கேக்குறான்டா காலேஜு இப் இப்ப தா ஃபஸ்ட் இயர் போரா போனு வேணுமா அது வந்து ரியல்மி பிஃபோர் எக்சு அது கலரே இல்ல ப்ளூ கலர் எத்திருக்கோ
ம்
அதா பாத உனக்கு என்ன பாத அப்டி ஆன்லைன்ல நெக்குஸ்டு என்ன
இப்பெல்லா போன் பன்ன நா இப்பதா எவ்வளவு லேட்டு பட்ஜெட்டு
டேய் நீ போதா அவ அந்த போன் தா வேணுனு கேட்டுக்குறா அது தா நா போன் பண்ணி சொல்றே இந்த பட்ஜெட்றா நீ தா
அப்டி ன எதாது பேசிட்டே என்னா மேட்டருன்னு நீ பேசாம இருந்தா நா ம தன்னால உலறி கட்டாயிடுச்சு ஆட்டமேட்டிக்கா
எப்போ நேத்தா
ஆ நேத்து நீனு பேசுவிய நா மத்து சும்மா ஒளருனே கட்டாயிச்சு ஏ ரியல்மியா ரெட்மியா
ரியல் மி
ரியல் மி
ம் அ பிஃபோர் எக்ஸு
எல் பி ஓ எஃப் ஃபை பி மச்சா ஜஸ்ட் டோண்ட்டி ஒன் தௌசண்ட் டோண்ட்டி தௌசண்ட்
டோண்டி தௌசணா
டோண்ட்டி தௌசண்ட் ஃபைஹண்ரட் டோண்ட்டி தௌசண்ட் டோண்ட்டி டூ தௌசன்க்கு இருக்கு
டோண்ட்டி டூ ஸ்டோரேஜ்லா எப்டி இருக்குல்லா எல்லாமே பாரு எல்லாமே பாரு ஸ்டோரேஜு ரேமு
இந்தா பாத்தா போச்சு
அ ரேமு க ரேமு கரெக்டா குடுத்துவானுங்க எயிட் ஜிபி ரேமு பா ஸ்டோரேஜ் ஒன் டுவெண்டி எயிட் குடுத்துவானுங்க
ஸ்டோர்ல பா கா ஆன்லைன்ல ஃபிலிப்கார்ட்ல கூட பாத்தே கெடைக்கல அந்த கேட்டுனு
ப்ளிப்கார்ட்ல இருந்து அட்ரஸ் மாத்த போனா நம்ம இங்கே வச்சா டூருக்கு
ஆ நா பத்தே நிமித்துல டெல்வரி பண்ணுவா
ஒரு சட் வழி பாத்தே நல்லா தா இருக்கு இப்போ வந்த மாடல் எல்லாமே சிக்ஸ் ஜி பி ரேமு ஒன் நயன் ஒன் தொன்டி எயிட் ஜி பி அடுத்தேடுத்தது
சிக்ஸ் ஜி பி ரேம டேய் சிக்ஸா இல்ல டேய் சிக்ஸ்டின்னா
ஆ
எத்துன் ஜி பி ரேமு
சிக்ஸ் ஜி பி
ஜி பி வேஸ்டா அப் எட் ஜி பில பரா
ஏய் டே டே டே டேய் என்னா ஓவரா பேசுற எயிட் ஜி பிக்கலா
நா
எயிட் ஜி பி சிக்ஸ் ஜி பி நல்லது தானே
அடேய் அதுக்கு எய்ட்டே வாங்கிலான்டா அவ
எயிட் ஜி பி க்கு வாங்கனா டுவெண்ட்டி டூ தௌசண்
ம் ஸ்டோரேஜ் ஆனா வாங்குபோது ஸ்டோரேஜ் ஆனா கெடைக்குமா என்ன
ஒன்லி ஃப்ரண்ட்டு கேமரா மத்து கொஞ்சோ லோவா இருக்கு
ம்
செல்ஃபி கேமரா மட்டு கொஞ்சோ லோ மத்தபடி எல்லா ஓகே ஆ செல்ஃபி மத்து கொஞ்சோ லோவா இருக்கு
நா எது சொல்லுங்க வுடு
அம்
ஆ கடையிலே அதே ப்ளூல இருக்கே அதாண்ணா
புரியல
ப்ளூ கலர்லக்குத
ப்ளூ கலர்லா கிடையாது மச்சா ப்ளூ கலர் கவணிக்கல
என்னென்ன கலர் இருக்குது இதுல
சில்வர் தா இருக்கு
சில்வரு
சில்வர் மட்டுதா காமிக்குது ஃபிளிப்கார்ட்ல
கிரீன் என்ன
லீஃப் கிரீன்னு இருக்கு ஏன்னா அத கொஞ்சோ மாரவே மாட்டிங்குது
எதா
பீஸ் போட ஆளு கெடையாது
டீ சுதாதா
ம்
ஆ சொல்றது வர்
அது அது அது நல்லா இல்ல மச்சா க்ரீன்னு
ம்
ஹலோ
கேக்குது சொல்றா
மீனு நல்லா இல்ல பாக்க
ம்
ம்
ஆனா ஸ்டோரேஜ் கம்மியா தான இக்குது எல்லாமே
ஏய் என்னத்திது திதிப் பத்தாது பாரு
ஆ
நோக்கிவ தீவி பத்தாத என்ன
ஏ நூத்தி இருவதுல்லா பத்தாதுடா கோகுலு போவ போவ
போவ போவதான்ன ஃபர்ஸ்ட் இயர் தான படிகிறா
ஃபர்ஸ்ட் இயர்தா படிகிதா
ம்
ம்
இதா நா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது எத்தன ஜி பி வச்சி யூஸ் பண்ணுவே தெரியுமா அறுபத்தி நாலு ஜி பி
ஆனா நாலா செல்லு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண சொல்ல தேர்ட்டி டூ ஜி பின்னு நெனைக்கிறே
ஆ நா அறுபத்தி நாலு ஜி பி தா யூசே பண்ணே டூ ஜிபி ராம்
ஆ நா வந்து ஒன் டுவெண்டி எயிட்ல எத் ஏ நா எனக்கு கூட தெரியாது எங்க அப்பாவே போய் எடுத்துன்னு வன்ட்டுருக்காரு
ஆ அதுக்கப்றோ அதுக்கப்றோ செகண்ட் இயர் முடிக்கிறப்பா தா ஒன் டுவண்டி எயிட் வந்துச்சி சிக்ஸ் ஜி பி ராம் யூஸ் பண்றே
வுடு அப்பா யூஸ் பண்ணிருந்தாங்க அந்த ஃபோன
இப்பதா எயிட்டுக்கு மாறிருக்கே
என்ன எயிட் ஜி பி ராம்கா
ஆ அது அம்மா ஃபோன் ஏ ஃபோன்ல்ல ஏ ஃபோன எங்க அம்மாக்கு குடுத்தே
எச்சி பி என் நல்லாதான்டா இருக்கு சட்ட
ம் எனக்கு ஆனா எனக்கு ட்ரை பண்ணதா பிடிச்சிருக்கு என்னன்னு தெரில
பழைய ஃபோன் வந்து டிஸ்பிளே போயிச்சு அதனால ஒர்க் பண்ணே ஒர்கே என்னங்கது
ஆ
கத்துக்கோ ம் ம் ம் ம் தூக்கமா வருதுராப்பா
பிளே ம் நேத்து நெனச்சே ஏ ஃபோன்க்கு தெரிச்சு போச்சேன்னு நெனச்சே நல்ல வேள ஒண்ணு ஆகல ஃபோன் பேசி ஃபோன் பேசிட்டு வந்தே லெஃப்ட்லயே கீழ போட்டே நல்ல அடி வாங்குச்சு ஏன்னா ஒண்ணு ஆகல என்னன் தெரில ஆச்சரியமா போச்சு நானேத்தா ஆமா
விவோ தானடா அந்த ஃபோனு
ஆமா
எவ்ளா அடி வாங்கினாலு தாங்கதாட்னா அது என்ன ஒண்ணு போக போக ரொம்ப நாள் ஆச்சுன்னா அடி வாங்குனா தாங்க மாட்டேங்குது ஸ்டார்டிங் எவ்ளோவேணா தாங்கு அதுக்கு அடுத்துதா போக போகதா முடிஞ்சதா
எஸ் ஸ்பெஷல்
நா அஞ்சி ஆறு ஏழு வருஷமா யூஸ் பண்ணே இப்பதா டிஸ்பிளேக்கே ஒடஞ்சிக்குதா நெறைய வாட்டி போட்டு அப்ப பாத்துக்கோ அவங்க கடம
சஸ் ஆ
என்ன தெரியுமா சொல்றான்னே தெரில அவே ஓ பி இப்பதா கேக்கறா முப்ப மண வே ரியல்மீ தா கேக்கறா போல இக்குது
ஆ
தெரில ப்ரோ ஆனா அதிகமா சொல்லுவாங்க இதா ப்ரோ அததா
ஆ
தோல்ல எவ்ளோ சொல்லுவானுங்க அதே ரேட் சொல்லுவாங்களா
எதேதா
ரியல்மி ஸ்டோர்ல போனா அதே ரேட்தான சொல்லுவானுங்க
ஆமா இப்ப உள்ள மாடல்னா அதே ரேட்டு தருவாங்க அது எப்ப உள்ள மாடலு
ம்
அது எப்போ வந்துச்சு அந்த ஃபோனு லான்ச் ஆச்சு
பி ஃபோர் எக்ஸ் ஆ எனக் தெரிஞ்சு இந்த வருஷதா நெனக்கிற
இந்த வருசனா கம்மியா வரும் கெடைக்காது ஒரு ரெண்டு வருஷ ஒரு வருஷ முன்னாடின்னா கம்மி பண்ணி கேக்கலா குடுப்பாய்ங்க
ம் தல்லா போன போன வருஷ லாஸ்ட் டிசம்பர் மாசம் ரிலீஸ் பண்ணிருக்கான்ங்க
ஆ
டிசம்பர் நாலாம் தேதில ஓப
பாரு இன்னிக்கி இன்னிக்கி பாரு ராமு மீனு பொறிக்றாரு பாரு தின்னு நல்லா ஸ்மெல் வருது
ஆ
இங்க இங்க சண்ட சொல்லு
போன மாச டிசம்பர்ல ஓபன் பண்ணிருக்காங்கடா
ம்
ம்
அவ ரக்சய த ஒருஷ்
பேசாம ரியல்மி ஸ்டோர்லயே எவ்ளவு இது போது பாக்கலா
ம்
நல்லாதா இருக்கு பாக்றதுக்கு என்ன ஒண்ணு இது கிரீனு லைட்டா இது வன்னு
ரியல் ரியல்மி செல்லு ஓ ஓ எஸ் வாங்கமா பாத்து சொல்லு கலர் ஓ எஸ் ல வாங்க சொல்லு
புரில
ரியல்மி செல்லு இருக்குல
ஆமா
அது கலர் ஓ எஸ் ல இருக்கானு பாத்து வாங்க சொல்லு
கலர் என்ன எப்டி பாக்து
ஓ யஸ் வந்து கடைல இருக்குன்னே
எந்த ஓ எஸ் னு தெர்லயே
ஆண்ட்ராய்டு இதுல அவ வந்டாங் கால்லயே
அஜிமனா
அது கலர் ஓ எஸ் னா ஏனா ரியல்மி மொத்தோ மூணு இருக்கு மூணு ஓ எஸ் இருக்கு
ம்
அதுல ரெண்டு ஓ எஸ்ஸே க்ளோஸ் பண்ண போராய்ங்ளா இந்த மாசமா அடுத்த மாசமா
இதுல செக் பண்ண முடியாதா ஃபோன் வாங்க சொல்ல உள்ள
அது தெர்ல இப்ப அவங்கல டிஸ்டப் பண்ண வேண்டா நானா செக் க்ளோஸ் பண்ண போறாய்ங்க கட்ப்பா மாரி ஓ எஸ் எ எல்லாமே கலர் ஓ எஸ் ல கொண்டு வரபோறாய்ங்கள ஓப்போ கலர் ஓ எஸ் ஓப்போ வந்து
ம்
ஓப்போ ரியல்மி ஒரே கம்பெனி தா
ம்
கால்ல ஓப்போ ஓப்போ ஓ எஸ் ல கொண்டு வந்துப்பாய்ங்ள கலர்ல
ம் ம்
ரியல்மிக்கு ரியல்மின் தனியா ஒரு ஓ எஸ் சொன்னாய்ங்கல அதெல்லா க்ளோஸ் பண்ண போறாய்ங்க சொன்னாய்ங்க இன்னு ரெண்டு மாசத்துல
ம் ம்
க்ளோஸ் பண்ட்டா வேஸ்ட்டுதா ஓ எஸ் சேத்த அப்டேட்டாகாது ஒண்ணு ஆகாது
அப்டியா
ம்
அப்டி சொல்லுவானா தெர்ல ஸ்டோர்ல எதோ தெரியு சொல்றானா டே
பா அதுக்கு இதுவே பெட்ரு அதுக்கு இதுவே பெட்ருனா
மிஸ்ஸியோ கலர் இக்குதுப்பா சில்வர் இக்குது
என்னாது
மூணு தா இக்குது சில்வரு க்ரீனு இந்த பிங்க்கு
ஆ
மூணே மூணு தா அதுவு பில்லக்குது
ம் அலோ
கேக்குது சொல்லு
அதா அங்க ஓ எஸ் மட்டு என்னனு பாத்து வாங்கு அதா
ம்
ஷோரூம் தா போனு வாங்ற மார் இருந்துச்சுன்னா
ம் ம்
இந்த ஓ எஸ் பத்தி எதுமே போட மாத்திக்கிறாய்ங்களே
இன்னு எதுமே போட்லயா ஓ எஸ் பத்தி
ஆ
இன்னு ஓ எஸ் பத்தி எதுமே போட்லயாடா கோகுலு
ஆ ஓ எஸ்ஸு பாத்துதா நம்ம வாங்கணு இப்ப ஏனா ரியல் மி க்ளோஸ் பண்ண போறேன் சொல்ட்டாய்ங்க நே த்தா அறிவிச்சாய்ங்க
என்னடா பையி ஜி பி எயிட் ஜி பி ப்ளஸ் டென் ஜி பி குத்துருக்காங்க இதுல
எயிட்டி ஜிபி
எயிட் ஜிபி ப்ளஸ் டென் ஜிபியா
ஆமா ஆமா
நெஜம்மாடா பதினெட்டு ஜிபியாட இருக்கு ரேம்
பேட்ரி இருக்கு அதிகமா
ம்
பேட்ரி அதிகமாருக்கு
ம் ம் ஆ இவ்ளோ ரேட்டு சொல்றாடா ப்ராசஸ்சு தா ஏ ப்ராசஸ்சு தான்னா ஒன்னு நூறு கம்மி நூறு கம்மி என்து அவ்ள் தா ஏழாய்ர்த்தி முந்நூறு டயமன்ட் செட்டு
ஆ
எந்து வந்து ஏழாயிரத்தி முந்நூறு அவந்து ஏழாயிரத்தி நானூறு அவ்ளோதா நூறு தான எல்லாமே டிஃபரண்ட் எனக்கு ஒரு ஆ ஆயி தென்னூறு எம் ஹெச் பேட்ரி
ஆ
அவனுக் ஏழாயிரோ
ஆ
அன் என்னனா ஸ்டோரேஜே கம்மியாதா இருக்குது கூ
மச்சா ரி ரியல் ரியல்மி ஓ எஸ் கார்டு
வேணான்ட்டியா
ஆ அது எனக்கு ப்ப என்னனா குளோஸ் பண்ணப்போறனு சொல்ட்டாங்கன்னா
ம்
எதோ சன் நியூஸ்லையோ எதுலயோ நா பாத்தே வந்துச்சு ரியல்மி கம்பெனி காரங்க என்ன சொன்னாங்கென்னு
ம் ம் ம் என்னணா இப்டி சொல்லிட்டே டக்குனு
அது எனக்கு என்ன ஏதுன்னுலா தெர்ல ஆனா ரியல்மி அந்த அப்கம்மிங்ல கு்ளோஸ் பண்ண போறேன் சொன்னாய்ங்கே
ம்
ஆ ரியல்மி ஒன்ப்ளஸ்சு ரெண்டு போனையுமே க்ளோஸ் பண்ண போறாங்களா
ஏ
அது தெர்ல மச்சா ரியல்மி யு ஐ னு ஒரு ஓ எஸ்சு அத்து ஆக்சிஜன் ஓ எஸ்சு ரெண்ட மாத்த க்ளோஸ் பண்ண போறாங்கே அ இந்த கூகுள்